நண்பா என்ன பண்றீங்க வீட் வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
நா சும்மாதா நண்பா இருக்க வீட்ல எல்லாரு இப்பதா நண்பா அப்பா வந்தாங்க நண்பா அப்பா பையன தூக்கிட்டு வந்தாங்க அப்பா வீட்ல எடுத்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நண்பா தூக்கிட்டு போயிட்டு இப்பதா கொண்டு வந்து விட்ருக்காங்க ஒய்ப்பு சும்மாதா நண்பா இருக்காங்க சாப்டாச்சுங்களா
இல்ல நண்பா இனில்மேதா சாப்டணு நீங்க சாப்டீங்களா
ஆ நா சாப்டாச்சு நண்பா சாம்பாரு வெச்சுருந்தாங்க ரசோ வெச்சுருந்தாங்க கொஞ்சோ ஏதோ கோஸ் பொரியல் மாரி பண்ணியிருந்தாங்க சாப்ட நண்பா நீங்க என்ன நண்பா சாப்டீங்க காலையில
காலையில பாத்தீங்கன்னா காலையில பாசி பயிறு ரசம் காலைல சாப்பாடு அதா சாப்ட்டே மதியத்துக்கு எதுவு சாப்டல நண்பா டீ வச்சு குடுத்தாங்க அவ்வளதா நண்பா
ஏ இந் வீட்ல அதா நண்பா ஒன்னு பண்ல நண்பா சு சும்மா தா இருக்காங்க நண்பா நீங்க என்ன மதியான எதுவு சாப்பிலலீங்களா
இல்ல நண்பா மதியத்துக்கு சாப்பீலீங்க காலையலயே பாத்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு தா சாப்ட்டு இருந்தாலுமே மதியம் பசி ஆகலீங்க மா இனி நைட்டுக்கு தா எதா சாப்பிடனுங்க நீங்க நைட் இன்னைக்கு அங்க என்ன சிறப்பான உணவு நண்பா
இங்க அப்டி ஒண்ணு இல்லைங்க இங்க நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஏதாச்சு பண்ணுவாங்க மனைவிதா சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது யூடியூப்ல எடுப்பாங்க ஏதோ புடிச்சத சமைச்சுட்டு இருப்பாங்க ஆனா ஒண்ணு சாப்ற மாரி இருக்காதுங்க
செரி செரி நண்பா கண்டிப்பா நண் இங்க என்ன நண்பா பண்றது இல்ல வீட்லதா யோசிக்கறாங்க என்ன பண்ணலான் சாப்பாடு கொஞ்ச தா இருக்குது மறுபடியு சாப்பாடு வைக்கலாம ரசம் இருக்குது என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க இல்ல தாளிக்கலாமன் இல்ல யோசிக் க்கறாங்க யோசிக் வக்கிறாங்க என்ன செய்வாங்கல்லா எனக்கு தெர்ல நண்பா
ஓகேங் ஓகே நண்பாங்க காலநிலையிலா எப்டி நண்பா இருக்கு
இங்க வந்து மழை வர்ற மாதிரி இருக்கு நண்பா காலையல இருந்து மழை இல்ல இனிமே வர்றக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா அங்க நண்பா
இங்க காலநில வெயிலா இருக்கு நண்பா ஃபுல்லா
செரி செரி நண்பா பரவால்ல நண்பா வெயிலு ரொம்ப அதிகமாவு இருக்க கூடாது நண்பா மழை வந்தா பரவால்லா நண்பா
ஆமா நண்பா மழை வந்தா பரவாயில்லைன்னு பாக்கறே நண்பா மழையவே கண்ணுல பாக்க முடியல நண்பா
ஆமா நண்பா இங்க வந்து ஒரு வாரமா ஓரளவுக்கு மழை வருது போகுது வருது போகுது அப்டி இருக்கு நுண்பா வெயிலு கொஞ்ச குறைஞ்சிருச்சுங்க அங்க நண்பா
இங்கேயும் பாத்தீங்கன்னா வெயிலுல்லா குறையல நண்பா அப்டியே தா நண்பா இருக்குது
செரி செரி நண்பா பா பாக் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல நிறுவனுக்கும் ஊரையே போட்டு அசிஞ்சுட்டு இருக்குது ஃபுல்லா நி நிலமே அப்டியே அதிருது ஆடுது
ஆமா ஆமா நண்பா இப்டி இல்ல ம் இப்டி நிலநடுக்கம் வந்துச்சுனே நண்பா கட்டடம் எல்லா இடிஞ்சு விழுது பாத்தீங்களா அது போக பாத்தீங்கன்னா இப்ப அந்த கடல் ப பக்கத்துல இருந்துச்சும் நெல் இது வந்து சுனாமி வந்துருறது
நண்பா இல்ல இந்த வந்து நிலநடுக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறி ஒண்ணு காமிச்சிருக்கு நண்பா
ம்
என்ன அறிகுறின் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள இருக்க மீன்கள் எல்லாமே கர ஒதுங்கிருக்கு நண்பா இந்த கர ஓத் வந்து அவுங்க வந்து என்னன்னு தெரியல ஒரு ஒரு மாதிரி இத்தன நாள் நடக்காத ஒரு கரவை தானாவே மீன் வந்துருக்குன்னு யோசிச்சு அவுங்க வந்து புடிச்சுட்டு போயிட்டாங்க ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பாக்காத அளவுக்கு நில நடுக்கம் வந்திருக்கு இந்த நிலநடுக்கோ வந்த சாயிந்தரமே சுனாமியு வந்துருச்சு நண்பா
ஓ பாத்தீங்களா நண்பா கடவுள் இருந்தாலு ஒன்னு பண்றதுக்கு முன்னாடியு ஒன்னு சொல்லி இருப்பாரு நண்பா நம்ப புரிஞ்சுக்கணு அத எதுவா இருந்தாலு நண்பா
இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததுதா நண்பா இது ம் நீங்க இந்த மாரி செய்தியெல்லா பாருங்க உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க
ஓகே ஓகேங்க நண்பா தெரிஞ்சுக்குறங் நண்பா வேற வெளிய எங்கேயும் போலிங்களா நண்பா
எங்க நண்பா போறது போற மாரி எந்த வேலை இல்லிங்க உங்களுக்குதா வேலை இருக்குங்களா வெளிய போறதுக்கு
எனக்கு இப்ப எதுக்கும் போற மாரி ஐடியா இல்ல நண்பா வெளிய நண்பர்கள் வேலைக்கு போயிட்டாங்க நண்பா வந்தாங்கன்னா நண்பா போணு நண்பா
சேர் சேர் நண்பா நல்லது நண்பா பரவால்ல இப்டி நண்பர்கள் நண்பர்கள் எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்கங்கறீங்க நீங்க வேலைக்கு போயிட்டு வன்ட்டீங்களா இல்ல இன்னிக்கு லீவ் போட்டீங்களா
நா இன்னிக்கு வேலைக்கு போலீங்க நண்பா
சேர் சேர் நண்பா நல்லது நல்லதுதா பாத்தியா நண்பா இன்னிக்கு ஏதாவது வேலைங்களா வேற ஏதாவது
இல்லைங்க நண்பா இப்ப இன்னிக்கு நண்பா ஒரு வங்கி வரைக்கும் போனு ஒரு வேல இருச்சு நண்பா
சேர் சேர் நண்பா
அதா நண்பா கோயிபத்தூர்லியே வேலைக்கு லீவ் எடுத்துட்டு அப்டியே போயிட்
சேர் சேர் நண்பா எப்டி நண்பா போன வே வேல எல்லாம் முடிஞ்சுதுங்களா இல்ல இன்னும் முடியிலீங்களா
இல்ல நண்பா முடிஞ்சுங் நண்பா இன்னு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நண்பா நாளைக்கு ஒரு நாள் போய் பாத்தாதான நண்பா தெரியு ஒரு கடன் விஷ்யமா போயிருக்க நண்பா போய் வாங்கலான் சொல்லிருக்கு நண்பா
சேர் சேர் நண்பா நல்லது நல்லது நண்பா நல்லது நல்ல விஷ்யம் நண்பா கண்டிப்பா வெற்றி அடையும்
ஓகே நண்பா நன்றி நண்பா
ஆ சேர் சேர் நண்பா எப்டி நண்பா நீங்க அத வாங்கி எப்டி தொழில் பண்ற மாரியா இல்ல வேற ஏதாவது வேலைக்கு பயன்படுத்த போறீங்களா
இல்ல நண்பா தொழில் பண்றதுக்குதா நண்பா நானே கடன் வாங்குற நண்பா
சேர் சேர் நண்பா நல்லது நல்லது நண்பா எப் எப்டி எந்த மாரி தொழில் பன்னப் போறீங்க எடுத்து எந்த மாதிரி அத பத்தி உங்களுக்கு எல்லா தெருஞ்சுருச்சா தெருஞ்சனாலதா எறங்க போறீங்களா இல்ல இனிமேல் ஆரம்பிச்சுட்டு தெருஞ்சுக்க போறீங்களா
இல்ல நண்பா இது ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்குறதுக்குலா ஒண்ணுமே இல்ல நண்பா இப்ப பாத்தீங்கன்னா நண்பா இப்ப காடெல்லா பாத்தீங்கன்னா நண்பா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நண்பா அது பராமரிக்கிறக்கு ஆள் இல்ல நண்பா அதனால பாத்தீங்கன்னா காடுகள்ல்லா பாத்தீங்கன்னா குத்தைக்கு குடுக்குறாங்க நண்பா குத்தைைக்கு பாத் திங்னா வெயிங் நண்பா ஒரு குறைந்தபட்ச அன்ப ஒரு பணம் நண்பா ஒரு மூ மூணு லட்சம் ஐந்து லட்சம் அது மாரி அளவுக்கு பாத்தீங்கன்னா கேக்குறாங்க நண்பா
சேர் சேர் நண்பா
அத வாங்கி நம்ம மெயின்டென் பண்ற மாரி நண்பா
சேர் சேர் நண்பா நல்லது நல்லது நண்பா பரவால்லைங்க நீங்க அத வாங்கி எப்டி நண்பா அத மட்டு பராமரிக்கப் போறீங்களா வேற ஏதாவது ஆடு மாடு கோழி அதுல எது வளக்க போற மார் எது ஐடியா குடுக்குறக்கு உங்களுக்கு யோசனை இருக்குங்களா
இல்லைங்க இல்லைங்க நண்பா அது மாரி ஐடியா இல்லைங்க நண்பா ஒரு மாடு ஒரு பால் நல்லா குடுக்குற மாரி ஒரு மாடு வாங்கி நண்பா அது வளத்துலா வளத்துலான்ட்டு இருக்க நண்பா
இப்பல்லா இது எப்டி ஒரு நண்பா பால் கறந்து விக்க போறீங்களா இல்ல எந்த மாரி பண்ண போறீங்க
இப்ப பாத்தீங்கன்னான்பா ஃப்ரோ ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாடு வாங்கி நண்பா நல்லா பால் குடுக்குற மாரி ஹெச்எப் ஹெச்எப்ன்னு ஒரு மாடு இருக்கு நண்பா அந்த தரத்து மாட வாங்கி நண் பா பால் கறந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி ச் அந்த சொசைட்டி அப்டி இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஆவின் பழகம் அது மாரி எடத்துல ஊத்துலாட்டு இருக்க நன்பா
நல்லது நல்லது நண்பா பரவால்ல நண்பா இந்த மாரி ஒரு தொழில நீங்க அமைச்சுருக்கீங்க நல்லதே நடக்கு கண்டிப்பா வெற்றி அடைவீங்க
ஓகேங்க நண்பா நீங்க அது மாரி எந்த தொழிலும் பண் அந்த மாரி ஐடியா இல்லயா
ஹிம்பா இப்பதா யோசுட்டு இருக்காங்க நண்பா மாடு மாடு வளர்ப்பதா நானு யோச்சுருக்க நன்பா பாக்லா நண்பா நல்ல நேரனு ஒன்னு வந் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கு நண்பா
ஓகே ஓகே நண்பா
பா நீங்க நண்பர்களுட வெளிய போயி எங்க நண்பா நன் கூட அதிகமா வெளிய போவீங்கன்னா எந்த எடத்துக்கு போவீங்க
நான் நண்பர்களோட பாத்தீங்கன்னா நண்பா இப்ப பாத்தீங்கன்னா விவசாய நிலமெல்லா பாத்தீங்கன்னா சைட்டா ஆக்கிட்டாங்க நண்பா எடம் எல்லா விக்க ஆரம்பிச்சுடாங்க அந்த எடம் எல்லா பாத்தீங்கன்னா ஒரு சும்மாதா நண்பா இருக்கு அங்க பாத்தீங்கன்னா உக்காந்து நாங்க சும்மாதான் நண்பா உரையாடல் நடத்தி கொண்டு இருப்போ நண்பா
நல்லது நல்லது நண்பா எவ்ளவு நேரம் நண்பா அங்க அவங்க கூட இருப்பீங்க
நண்பா இப்ப கல்யாணம் ஆயிருச்சு நண்பா அப்ப பாத்தீங்கன்னா எப்ப நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கோமோ அப்ப போய் ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அப்ப போய் நாங்க பாத்து நண்பர்களுடன் பேசிட்டு கொண்டு வருவோ நண்பா
நல்லது நல்லது நன்பா பரவால்லா நண்பா அவங்கல்லா எந்த மாரி வேலைக்கு நண்பா போயிட்டு இருக்காங்க இன்னிக்கு லீவுங்களா போயிட்டாங்களா
போயிட்டாங்க போயிட்டாங்க நண்பா ஒருத்தரு பாத்தீங்கன்னா அந்த பணியன் அந்த ஒரு துணி சம்பந்தப்பட்ட இதுக்கு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருக்காங்க நண் அலோ இன்னொருத்தரு பாத்தீங்கன்னா மடிக்கணினி வேலைக்கு போயிட் இதாங்க நண்பா
பரவால பரவால நண்பா மடிக்கணினி ஓ நல்லது நல்லது நண்பா
ஐடி நா பாத்தீங்க நண்பா நா சும்மாதா நண்பா இருக் கேகே வேல எதுமே கெடைக்கல நண்பா
நண்பா அதை பத்தி எதயு யோசிக்காதீங்க கவலப்படாதீங்க பாத்துக்கலா எதுவந்தாலு அவ்ளொதா நா நண்பா
ஓகே நண்பா இப்ப வேலைக்கே போலான் நெனச்சாலுமே நண்பா குடுக்குறது பத்தாயிரொ பன்னெண்டாயிரொ குடுக்குறா நண்பா அத வச்சு என்ன நண்பா பண்றது
அதே சூழ்நெலயதா நண்பா நானு யோசுச்சுட்ருக்கே
அதுனாலதா நண்பா எனக்கு ம் அதுதா நண்பா சுயமா பண்லா சொல்லிட்டு வங்கில ஒரு கடன் தொக கேட்ருக்கே நண்பா கெடச்சதுன்னா அடுத்து ஆரம்பிச்சிருவெ நண்பா
கண்டிப்பா வ எனக் கெடைக்கு நண்பா வ அ கண்டிப்பா அந்த முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கு அத வாங்கி நல்லபடியா தொழில அமச்சுக்கங்க அதுதா கடசி காலத்துல உங்களுக்கு கை குடுக்கு நண்பா
ஓகே நண்பா இப்ப நீங்க உங்ககிட்ட கைலயே காசு இல்லைன்னா நண்பா ஒரு எடொ இருக்குன்னு வைங்க நண்பா
ஆமா நண்பா
நீ இப்ப ஒரு மாங்கா சாப்புன்னுன் நெனச்சிங்கன்னாலு இப்ப காசே இல்லைனா எப்பிடி நண்பா யாரு நண்பா குடுப்பா அந்த எடத்துல ஒரு விதைய மட்டு போட்டீங்கன்னா நண்பா அது மரமாயி எ த்தன மங்கா குடுக்கு நெனச்சு பாரு நண்பா அது கா காச்சாவு காசு கெடைக்கு உங்களுக்கான மாங்காயு கெடைக்கு நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா விதை விதை ப்பவ வினையருப்பாங்குற மாரி நீங்க சொல்றீங்க நண்பா உண்மையா அதுதா நண்பா ஒரு விதைய போட்டோன்னா கண்டிப்பா அதுல ஒரு பலன் அடைவொ நண்பா அதுக்காக முயற்சி எடுக்கணு ‌எடுக்கலைனா ஒன்னு பண்ண முடியாது நண்பா அப்பறொ நண்பா மழ வருதுங்களா எப்புடி இருக்குங்க அங்க
அங்க மழையிலா ஒன்னு வர்ல நண்பா இங்க வ வெயில் தா நண்பா அடுச்சுட்ருக்கு ஓகே நண்பா ஆமா ஆமா நண்பா நீங்க என்ன நண்பா பண்றீங்க அங்க எப்டி நண்பா மழையா இல்ல வெயிலா நண்பா
மழை எல்லா இல்லங் நண்பா மழ வரமாரி மோடந்தா போ டுது காலைலெந்து எந்த மழையு இல்ல நண்பா பரவால்ல ஆனா வெயிலு அதிகமா இல்ல நண்பா
ஓகே ஓகே நண்பா
கடைக்கு அந்த மாரி எதாது வெளிய வாங்கறக்கு எதுவு போற மாரி இருக்குங்களா இல்ல
இல்லன் ம் இல்ல நண்பா நாங்க பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு முறை மட் டுதா நண்பா நாங்க கடைக்குலா போவொ நண்பா மத்த நாள்ல பாத்தீங்கன்னா போற வளிய தேவை இருக்காது நண்பா
சேரி சேரி நண்பா நல்லது நண்பா பரவால்லைங்
நீ நீங்க உ நீங்க நண்பா நீங்க அது மாரி
இல்லல்ல நண்பா அப்பாவே போய் எ வேண்டிரதா வாங்க நண்பா நாங்க எங்கயு வெளிய போறதில்லைங்க அப்டி எதுவு வேணுனா அப்டி அப்பா மறந்துட்டாங்னா அப்டினா மட்டு தான்ங்க நா வெளிய போவே இல்லேனா நாலா போறதே இல்ல நண்பா
ஓகே ஓகே நண்பா உங்களுக்கு மனைவி கல்யாணம்லா ஆயிடுச்சா நண்பா
இல்ல நண்பா இந்த ஒறவ மறக்க நெனக்குறே உங்களுக்கு நண்பா ஆயிடுச்சுங்ளா இல்ல பண்றாங்க இல்ல இன்னு பாக்குறாங்ளா
இல்ல இல்லல நண்பா எனக்கு எல்லா கல்யாண ஆயிடுச்சு நண்பா ஆனா ஏன்டா கல்யாணம் பண்ணேனு இருக்கு நண்பா
பிரச்சனையா இல்ல ஏதாவது அ குடும்பத்து உள்ளர தகரார என்னாச்சு
இல்ல நண்பா இப்ப பணம் பாத்தீங்னா நண்பா கையில ஒரு சேவிங்ஸ்னு ஒன்னு வெச்சுட்டுதா நண்பா இது வர இருந்த பண்ணனு நண்பா அவசரத்துல பாத்தோம்னே நண்பா ஒன்னு பண்ண முடியாது நண்பா இப்ப பாத்தீங்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோ நண்பா ம் நல்லா இருப்பே அது வேற விஷய நண்பா இப்ப கஷ்டப்பறமே நண்பா இது என்னால பாத்துக்க முடியல நண்பா
இல்ல நண்பா எல்லாத்துக்கு கஷ்ட வர்றதா நண்பா கண்டிப்பா ஒரு நாள் கஷ்ட தீரும் நண்பா பாத்துக்லா நண்பா இதுக்கே இப்டி சலுச்சுகிட்டீங்னா ஒன்னு பண்ண முடியாது நண்பா இன்னு பாக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு நண்பா பாத்துக்லா நண்பா
நீங்க ஏதாச்சு வேலைக்கு ஏதாச்சு போறீங்ள நண்பா
ஆ வேலைக்கு போய்ட்டுதா இருக்கே நண்பா புடிக்காத வேலைக்குதா போயிட்டு இருக்கே இன்னு செரி வரல சரி அதா நம்ப வெளில பாத்துட்டு இருக்கே முடிவே பண்ணலான்டு இருக்கோ நண்பா உம் நீங்க என்ன தொழில் பண்றீங்ளா இல்ல வேலைக்கு போரிங்ளா
அதா நண்பா தொழில் தொழில் பண் இப்ப தா நண்பா தொடங்கலானு சொல்லிட்டுதா நண்பா நா ஒரு கடன் வாங்குறே நண்பா அந்த கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சு பாக்கலாம்னு நண்பா வெற்றியா தோல்வியா நண்பா எறங்கணு நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்ணி எறங்னா தான நண்பா அதுக்கான பலன் அறிய முடியு கண்டிப்பா கண்டிப்பா மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்க நண்பன் நன்றி நன்றி னா